ஹலோ ஆ வணக்கம் தோழி சொல்லுங்க
என்ன பண்றீங்க
ம் இப்போ சும்மாதா இருக்கேன் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நானும் சும்மாதா இருக்கே சாப்ட்டீங்களா மதிய என்ன சாப்ட்டீங்க
மதியானமா நம நா ஒரு நாலு மணிக்கு தாங்க சாப்ட்டு இருப்பே இப்பதா
என்னா சாப்ட்டீங்க
எங்க வீட்ல தட்டபயறு குழம்பு பீட்ரூட் பொரியல் சாப்ட்டாச்சுங்க நீங்க
காரக்குழம்பு சிக்கன் நேத்து காரக்குழம்பு வச்சுது அப்டியே மீந்துச்சு சிக்கன் தொக்கு மாதிரி பண்ணி சாப்ட்டோ
இன்னைக்கி வெள்ளிக்கிழமையே செய்வீங்களா
பாய் செய்வ
நாங்க செய்ய மாட்டோமா அதனாலதா திடீர்னு கே
அதான் நான் சொன்னோன்னே கேக்லேன்னு நினைச்சே சரி எதனா செஞ்சு சாப்டுறாங்க நமக் கு என்ன நெனச்சுகிட்டயே என்னவோ பரவாயில்லையே கேட்
இல்ல இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை சரி தெரியு எனக்கு அவங்களாம் அது பார்க்க மாட்டாங்க ஏன நாங்க வெள்ளிக்கிழம செவ்வாய்கிழம அதெல்லா பார்ப்பாங்க
ஆமா ஆமா அப்புற உங்க வீட்ல என்னா யார் யார் இருக்கீங்க
எங்க வீட்ல நானு குழந்த அவரு நாங்க அப்புறம் மாமனார் மாமியார் இருக்கோ
ஃபேமிலியோட இருக்கீங்களா நான் மின்ன பேசினே ஒரு பொண்ணு கிட்ட அவங்க கல்யாணமே ஆவல போல ஆ என்ன பா சாப்பாடு சாப் சாப்ட்டே நானு என்ன சாப்ட்டே உனே கல்யாண ஆன பசங்க மாரி பேசிட்டே ஐய்யயோ அக்கா எனக் கல்யாணமே ஆவல க்கா இப்பதா நா படிச்சிட்டு இருக்ற அப்டினுச்சு அய்யய்யோ சாரிமா அதுக்குதா மெயினா யாருன்னு கேட்டுக்ற அப்புற நேத்து அப்டிதா ஒரு சின்ன பையங்கிட்ட பேசிட்ட இப்பதா பத்தாதோ இந்த காலேஜோ முடிச்சிருக்கறான்னு சொன்னா
ஆ
அவ பேசனொன்னே இவ்ளோ சீக்கிரம் உங்களுக் கல்யாண ஆயி கொழந்தல்லா இருக்குதானா அவன் எனக்கு என்னா இவ் அப்டில்லா எதோ போன் போட்டோன்னே பேசுறேன்க்கா நானு அப்டின்னு சொன்னொன்ன அவங்கிட்டயும் அப்டிதா ச பெரிய பையன் போல குரல்லலா இதுவா க்குதுன்னு தெரிஞ்சு கேட்டுட்டு அப்புறமா தான் தெரிஞ்சுது இப்டி ரெண்டு ரெண் டுவாட்டி இதே சிக்கல்ல மாட்டிகினா
சேர் செரிங்க அது பசங்க குரல்னாவே கொஞ்சம் இதா தா இருக்கா அதனால நம்மளால கண்டுபிடிக்க முடியமாட்
ஆமா ஆமா அதுக்குதான் ஐயோ பெரியவங்களா சின்ன நம்மப் பெரியவங்களாச்சே சின்ன பசங்கள பெரியவங்க மாதிரி பேசிட்டா அதுங்க ரொம்ப ஃபீல் பண்ணுங்க இப்பல்லா யாருன்னா அக்கான்னு கூப்டுட்டாக்கூட ஐயோ எனக்கு அவ்ளோ வயசு இல்லமா அக்கானு கூப்டுராதமா நா உ வய்ஸ் க்குதாமா அப்டின்னுரத் அதுக்காக செரி செ ரி நாலா அதுக்கல்லா கவலை படல இருந்தாலு உங்ளுக்கு மரியாத குறைவாயிடுமோனு நெனைக்கிறோ
ஆஹ் நாம அப்டி நினைச்சு நம்ம கேப்போம் அவங்க டக்குன்னு அவங்க ஏதாவது நெனைச்சு
ஆஹ் அதுதா நா யாரையும் அக்கா அப்டியெல்லா நா சொல்லவே மாட்டே அவ்ங்ளுக் அவங்களுக்கு மெயினா பெரியவங்களா இருந்தா கூட அ என்ன வாங்க போங்கனு சொல்லிடுவ உங்கள என்ன
அதுதா
பைப்புறாங்க அவுங்களுக்கு என்ன வயசுன்னு தெரிய மாட்டன்தா
ஆ ஆ அப்டொன்னு
சின்ன பசங்களே இப்ப பெரிய பசங்க மாரி கிறாங்களா அதுக்காக அப்டி கேட்டுறாங்க கட் கான்னு கூப்பிடு என் பொண்ணு போய் பக்கத்துல ஒரு பொண்ணு கல்யாண ஆயி கொழந்த இருக்கு அவங்கள போய் ன்னா பண்ணிச்சு ஆன்டின்னு கூப்பிடிச்சு சுய்யய்யோ ஆன்டின்னு என்ன கூப் டாதா அக்கானே கூப்புடு நா அவ்ளோ பெரிய ஆள் இல்லா எனக்கு இவ்ளோதா வய்சு
இல்ல ஆண்டினு கூப்ட ஏதோ ரொம்ப வயசான மாரி நெனைச்சுக்கிறாங்க இத அத்தைன்னு கூப்பிட்டு சொல்லு பாருங்க பரவில்லா நீ எவ்ளோனா னாலு கூப்டுன்னு சொல்லிக்வாங்க
அவ்ளதா பயப்படுறாங்க எல்லாம் வைய்சு பாதிக்கப்படுதா சரி ன்ன இப்போ யார்னா என்ன கூப்டுன்னு போறாங்க நானு கண்டிக்கிறவே மாட்ட நீ எப்டினா கூப்பிடுங்க அக்கானு கூப்பிடுங்க அதுதா நா பெரியவங்கள இருந்தாலும் தம்பி வாப்பா போப்பா அப்டின்னி வாப் பா போப்பான்னு சொல்லிட்டாலே அவ்ளதா வாங்க தம்பி ன்ன தம்பி ஆட்ருப் போட்டுருனு ஆர்டருக்காரங்க வருவாங்க எதனால எடுத்துட்டு வந்திரு வா தம்பி அப்டின்றத் தண்ணி சாப்புற்றியா தண்ணி இருந்தா குடுங்கா பெரியவங்களா இருந்தாலு ன்னாப் பண்றாங்க வரவங்க அக்கான்னுதா கூப்புறாங்க அவர பாத்தா வயசான மாரி ஐய்யய்யோ இவ்ருக்கு போய் நம்ப அக்காவா நம்மளுக்கே தோணுது து அப்போ அவ்ங்கவ்ங்ளுக்கு தோனாது அவரு ன்ன நெனைக்கிறாருன்னா நம்ம எதுக்கு அவுங்கள அக்கான்னு கூப்பிலன்னா அப்புறம் நம்ம என்ன எதோ குடும்பமான்னு ஒரு மாதிரி ஆவுலா அது அக் கான ஒரு மாரி
உம் ஆமா அதனால அவங்க அப்டி நினைச்சு அது சொல்லிருவாங்க
நம்போ வி சில பேருதான் அப்டி வயசு பாதி நம்ப ன்னா வயசுன்னு நமக்கு தெரியும் நம்ம என்னத்துக்கு அடுத்தவாங்கள எதுவும் நெனைக்க போறோம் அதஸ் சொல்லி அவ்ங்கள புரிய வச்சா ன்னாயிருக்குது சரி நீங்க சொல்லுங்க
நீங்க இந்த ம் அ அல்ல கரெக்ட்டு கரெக்ட்டுதா அது ஒவ்வொருத்தங்க நெனைக்கிறத பொறுத்து தாங்க இருக்கு
அ ஆ
எங்க வீட்டு மாடிய பாருங்கள நா எனக்கிப்பதா இப்ப கல்யாணாயி இப்பதா கொழந்த ஒ ஒரு வயசாவு துங்க மேல அவுங்களுக்கு பாத் தீங்கன்னா கொழந்த கல்யாணாயி கொழந்த பொறந்து அந்த கொழந்த இப்ப ஆ இப்ப இவந்து அவ இல்ல இல்ல யூ கே யூ கே ஜி முடிஷ்ட்டான் நெனக்கிற யு கே ஜி யா இல்ல ஒண்ணாவ்தான் தெரியில போயிட்ருக்கா அப்பறோ இப்ப ஒரு கைக் கொழந்த இப்பதா பொறந்துது அது அ அவுங்க என்ன பா து அவுங்க வந்து அக்கான் கூப்டுவாங்க நா வந்து நா வந்து சொல்லுவ ஆமா ஆமா நா சொல்லுவ அக்கா நீங்க எனக்கு முன்னாடி கல்யாண ஆயிர்ச்சு நா இப்பதா கல்யாணாயி வந்துர்க்கே நீங்க போய் என்ன போய் அக் கான் கூப்பல்லாமா நா கூப் இல்ல இல்ல பரவால்ல எனக்கு அதே வயஸ்தா ஆவ்து நீங்க கூப்புடுங்க அப்டின்ருவாங்க
ம்
த இது எப்புனா அவுங்களுக்கு எனக்கு தெரிஞ்சி இப்ப எட்டு வர்ஷோ ஆயிருக்குங்க்கா கல்யாணொ ஆயி
அதெல்லா அவுங்க பண்றது ஓவர் அதா அவுங்கவ்ங்க சில பேரு இன்னா பண்றாங்கமா வைச அவ்ங்களே கம்மி
ஆ அவுங்க நெனக்கிறத்தா அவுங்களா பண்ணி பேசுறத்தா
அவுங் கம்மி பண்ணிக்கிறாங்க அவ்ளோதா எங்க வீட்டுப் பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கு கல்யாண ஆயி ரெண்டு கொழந்தருக்கு ஆனா நம்ப்ளுக்கு பாத்தாலே தெரிது அது து சீக்கிரமா கல்யாணப் பண்ணி கொழந்த பொறந்துர்ச்சின்றது அது புரியிதா உங் கு அவளுக்கு அதுவு வந்து கொ கொழந்த பெருசாதா இருக்குது இருந்தாலு அக்கான்தா நம்பளுச்சி நம்பளுக்கே தெரிது நம்பளோட ஒரு ரெண்டு வை சின்ன பொண்ணுதா ஆ சேரி உ அவ்ள இவுங்க ஆ ஆனா நீங்க சொல்றது ஓவரா பண்றது அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அவ்ங்கக்கிட்ட ரொம்ப பேச்சே அவாய்ட் பண்ணினு இன்னா பேசணுமோ அ உள்ள போய்
ஆமா எங்க எங்க அத்தையு அப்டியேதா சொல்லுவாங்க என்னான் மட்டு கேட்டுட்டு நீ வந்த்ரு ரொம்ப இதா அ ரொம்ப அதிகமா பேஸ்ன மாற்ருருக்கு
உங்கள எல்லாரு த்ர்க்யு டேமேஜ் பண்ணி விட்ருவாங் அந்த மாரி ஆளுங்க்கிட்ட ஆ
நீ அதிகொ வெச்சிக்காத
அந்த மாரி ஆளுங்க்கிட்ட பேச்சி வெச்சிக்
ம் அதா அவுங்களு சொல்லுவாங்க நா மேல இப்பப் போனன்னா பையன மட்டு வெளையாட வெச்சிட்டு அவுங்க்கூட வெளையாட இப்ப கொ கொழந்த பொறந்துர் க்கா அதனால சேரினு வெளையாட வெச்சிட்டு கொஞ்ச நேரொ சாப்பாடு மட்டு ஊட்டிட்டு கூட்டிட்டு வந்துருவ
அவ்ளதா ஆ அப்டின்னு அவுங்கக்கிட்ட பேசறதே எதை யுமே விடாதீங்க ஆ ஆ ஆனு அப்டே தலயாட்டிட்டு
ஆமா ஏனா டக்குன்னு இந்தாலு இவுங்க இப்டி பண்றாங்க அப்டிங்கிற மாரி வந்து ரு அனால பேச்சு போ என்னான் மட்டு கேட்டுட்
அஹ தா அப்டியே வந்துருங் சிரிச்சிட்டே வந்துருங்க தெரிஞ்சி தெரியு அவுங்களுக்கு தெரியக் கூடாது நாம்பளுக்க அவுங்க எதைமே தெரியாத மார் ட்டு வந்துருங் ஆனா அவ்ங்க ஓவர் தா ஒரேடியா அவ்ங்கொ அவ்ங்க ஹஸ்பண்டுக்காக பண்ணி க்கிறாங்கன் நெனக்கிற
அவ்ங்க அம்மா அவ்ங்க அம்மா பாத்தீங்கன்னு வச்சக்கோங்க என் கிட்ட சொல்வாங் அவளுக்கும் ஒரே வயஸ்தா ஆகுது நீ அவள பேர் சொல்லியே கூப்பல்லா அப்டின்னு அவுங்க அதுக்கு மேல பேசுவாங்க
உம் அவுங்க இப்ப எப்டிப்பா பொண்ண விட்டு குடுப்பாங்க பொண்ண எப்டி விட்டு குடுப்பாங்க
அது என்னா எனக்கே தெரியுல்ல அவங்க பெரியவங்க மாரிதா இருக்கு
உம் ஆமா அப்ப பாத்தாலே உ நம்மளுக்கே தெரியுல இவ்ங்கள இவ்ளோ ரேஞ்சு உங்ளுக் தெரியுல்ல அது
அவங்க வீட்டுக்காரு பாத்தாங்கன்னாவே நல்லாவே தெரிஞ்சுக்கலா இவரு இப்ப சின்ன வயசு அப்ப அவங்க பெரியவங்க
ஆஹ் அவுங்களுக்கு தெரிஞ்சுகின்னுதாப்பா அவங்க புரியுதா உனக்கு அவங்க பேசுறதுலயே நம்மளுக்கு ன்னான்னா நம்ப யே அவங்க காட்டி ணும் பெரியவங்க மாதிரி அப்டின்ட்டு அவங்க முந்திக்கினாங்க உ நீ கூப்பிடாத மின்யே
ஒரு சமயம் இல்லப்பா ஆமாப்பா அப்டின்னு வாப்பா போப்பான்னு பேசுவாங்க அப்புறோ இல்லடா ஆமாடான்னு பேசுவாங்க இல்லைன்னா அக்கா அக்கானே கூப்பிருவான்ன அந்த அக்கா அங்க இல்லிங்களான்னு எங்க மாமியார்ட்ட கேப்பாங்க
உம் தோ வந்துட்ட தா கூப்ட்ட உட்னே டு இங்பாரு ரெண்டு மூணு ஐய்யய்யோ நீங்க அக்கான்னு கூப்பிட்டாலே எனக்கு தலையே சுத்துதுன்னிடுங்க ஒரு மாரி வெளாட்டா பேசும்போதே அவ்ளோதாங்க முடி அக்கான்ன வொன்னே என்னால தாங்கிக்கவே முடில ம் பாப்போ ஒர் ரெண்டு நா ஐய்யய்யோ அக்கான்றது புடிக்கல போல ஆ அவ்ங்ளுக் அப்டின்னு நாங்கல்லா அப்டியெல்லா இல்ல கரெக்டா பாத்துப்போம் நம்ம ஆனா ஏன் பொண்ணு வந் து சின்ன பொண்ணு தா ஏழாவது படிக்கிறா அந்த பொண்ணுக்கு ஒரு இருவத்தஞ்சு வயசு தா இருக்கும் ஆனா இருவத்தஞ்சு இருவத்தாறு வயசு தா இருக்கும் ஆன்டின்னா பெரியவளா கூப்டாத நானே சொல்ருவே அம்மா அப்டியெல்லா கூப்பிட்டாத தீதின்னு கூப்பிடு தீதினா அக்கா அப்டி கூப்பிடு அது இப்பதா கொழந்த பொறந்திருக்கு ஆன்டி பெருசு பெரிய பொண்ணா தெரியும் அப்டின்னு சொல்லி சொல்லிடே நானு மா ஆன்டின்னு என்ன கூப்பட்டிறதாமானொன்னே நானும் உள்ள கூட்டு ஏ அதே சின்ன பொண்ணு கல்யாண ஆயிருக் குது கல்யாணோ ஆனா கொழந்தப் ன்றதால்லா நீ ஆண்டி கீண்டின்னு கூப்ட்ராத அப்டின்னு சொல்லிந்த அப்டின்டு
ஸ்கூலுக்கு அஹ் ஸ்கூலுக்குல்லா போயிட்டு வந்துட்டாங்களா
ஆஹ் இன்னிக்கு லீவ் ஏழாவது படிக்கிற
ஆமா உங்களுக்கு இன்னிக்கு பண்டிக்கல்ல
பண்டிக ஆனா பெரிய பொண்ணல்லா ஆயிட்டா சின்ன பொண்ணல்லா கெடையாது எல்லா பெரிய பொண்ணாயிட்டா அவ அவோ ஆயி ஒரு நாள் மாசோ ஆவுது ம் பதினோரு வயஸ்லயே ஆயிட்டாப்பா எதுமே சொல்ற மாரி இல்ல சின்ன வயஸ்லே ஆயிட்டா
அது ஒன்னும் பிரச்சனை நம்ம உடம்பு வ இதுதாங்க
சிக்கன் நெறைய சாப்புடுவா எதுக்கு கேக்குறீங்க ஒருத்தொட புல்லா அரை கிலோ வாங்கி வச்சா அரை கிலோ லபலப லபன்னு சாப்ட்டு இப்ப எல்லாரு ப்ப உக்காஞ்சி இருக்குறா வானா ஐயோ ஏந்தா இந்த மாரி ஆச் சோ புடிக்கலா அவளுக் அந்தால டேட் ஆய்ட்டாலே வயிறு வலிக்குத் த அழுவுற எனக்குத் தெரிய்து ஆமா ஒருமாதிரி நானே தா இப்டி இரு அப்டி இரு அப்டி சொல்லி சொல்லி துணியெல்லா அப்டியே யென்கிட்டய விட்டுட்டு ஒரே எனக்கு அவ பண்றது ரொம்ப வேற என் எநம் எனக்குதா வேல அதிகமா இருக்குற மாரி
ம் கொஞ்ச கொஞ்ச அப்டியே பழகிப்பாங்க அவங்க ஸ்கூலுக்குல்லா போறாங்கல்ல
ம் அவொ ஸ்கூல்லே இவதான்ப்பா அண்மேரியா இருக்குறாலே மத்தெல்லா சின்ன பசங்க தா அதுக்காக நானே சொல்லி அனுப்புறது அந்த சின்ன பசங்கிட்டலா பேசாத யாருக்கிட்டயு எதையு இந்த கதே எல்லா பேசிட கிசிட போற அப்புரோ அவ போயி அவங்க அம்மா கிட்ட போயி எதனா சொன்னாங் அவங்க அம்மா உண்ண வந்து புடிச் ச்சிருவான் நறைய ச பு புரிதா சின்ன பசங்கள் தெரிய கூடாது
அவங்க தெரியுமா அவங்க எப்டினாலு சொல்லிருக்க மாட்டாங்க அதெல்லா அந்த கொழந்தைங்களுக்கு தெரியாது லே சொன்னே என் கிளாஸ்ல இருந்த பொண்ணு இப்டிலா சொன்னுச்சுமா எனக் யெப்ப அப்டின்னு அந்த மாரி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க
ஆமா அது வந்து அததா இதெல்லா நம்பி விபரமா சொல்லி ய அனுப்புறது பின்னாடி வரது முன்னாடியே
சேர்ச்சேரிங்க
உங்ளுக்கு என்ன வயசு கொழந்தப்பா
ஆ
உனகு எத்தன வயசு பா கொழந் பொண்ணா பைய்யன
பைய ஒரு வய்சு ஆவுது இப்பதா
அப்டியா
ம்
ம் வய்சு லா தா தூங்கிட்டீ
ஆம்மா ஆமா அதனாலதா இப்ப கொஞ்ச ஃப்ரீயா இருக்கனால முடியுது
ஆ சரி
சேரிங்க டைம் ஆயிடுச்சு நாங்க அடுத்த இதுல பேசலாங்களா
ஆ சரிங் வக்கிறே ஏ அந்த கொன்னு ப்பதானே ஆச்சு நீ